ஹலோ என்ன எப்படி இருக்க
இருக்க என்னச்சு திடீர்னு கால் பண்ணிர்க என்ன பண்ற
இங்க தா இருக்கே இப்பதா சாப்ட்ட டின்னரு சரி ஓகே நீ எப்டி இருந்தாலு லேட்டா தானே தூங்குவ அதனால தா கால் பண் ண
ஆமா ஆமா என்ன சமைச்ச
இன்னைக்கி என்ன சப்பாத்தியு எக் பட்டர் மசாலாவு பண்ண
பட்டர் மசாலா எப்டி நா செஞ்சதில்லையே எப்டி ரெசிபி
அதா பன்னிர் பண்றோல்ல அதே மாதிரிதா சிக்கன்னு பன்னீர் எல்லா பன்றோ அது மாரிதா என்ன ஒண்ணு இல்ல எக்கு வந்து உம் கொஞ்சோ ஒரு ஃபோர் ஃபோர் டு ஃபைவ் எக்கு வந்து லைட்டா பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கணு என்ன
ஓகே
அப்றோ லைட்டா எண்ணெ இல்ல நீ பட்ரு நெறையா வச்சிருந்தனா கூட பட்ரு கூட ஆட் பண்ணி ரெண்டையு கலந்துட்டு மிளகாத்தூளு உப்பு பிளஸ் கொஞ்சமா டர்மரிக் லைட்டா போட்டு இந்த நாலஞ்சி எஃகு எப்பயு லைட் ஃப்ரை பண்ணிக்கணு டீப் ஃப்ரை இல்லாம கொஞ்சோ லைட்டா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிக்கணு அப்றோ என்னன்னா அந்த எண்ணெருக்கு பாத்தியா அதுலயே ஆ பட்டை போடுவோல்ல பிரியாணிக்கி பட்ட பெரிய வெங்காயோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்பறோ பாத்தீன்னா தக்காளி என்ன இதெல்லா லைட் ஃப்ரை பண்ணி பச்ச மிளகா ஒன்னு வர மிளகா ரெண்டு இதெல்லா போட்டு ஆ லைட்டா ஃப்ரை பண்ணீட்டு நீ என்ன பண்ணணுன்னா ஆற வச்சிட்டு மிக்சில அரச்சுக்க போற
ஓகே ஓகே
ஆற வச்சிட்டு மிக்சில அரச்சிட்ட அப்டின்னா அத ஆறனதுக்கப்றோ லைட்டா பேன்ல வந்து பட்ரு நல்லா நெறயா இருந்துச்சின்னா ஊத்திக்கோ ஏன்னா இது பட்டர்லதா ஃபுல்லா நம்ம தாளிக்கிற மாரி இருக்கு ஊத்தீட்டு அந்த மிக்சில அரச்சி வச்சிருந்தல அந்த பேஸ்ட் அப்டியே அதுல ஆட் பண்ணிக்கணு அந்த பட்டர்ல ஆட் பண்ணீட்டு நல்லா வேணுங்ற அளவுக்கு தண்ணி ஊத்தீட்டு ஆ நல்லா கொதி வந்ததுக்கு அப்றோ எஃக்க போட போறோ அவ்ளோதா பினிஷ்டு
பட்டர ஓவர போட்ட எஃக்க்கு ஒரு மாதிரியா இருக்காதா அதா நா என்ன அது டைஜெஸ்ட் ஆகாதுன்னு வாங்கலே மில்க் ப்ராடக்ட்ல அதனால
இல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறல்ல கொஞ்சோ ப கரம் மசாலா லைட்டா ஆட் பண்ணிக்கலா கடேசியா நீ ஆஃப் பண்ணும் போது நா ஃப்ரெஷ் கிரீம் போடுவே எல்லா போட்டு முடிச்சதுக்கப்றோ ஆஃப் பண்ற ஒருஃபைவ் மினிட்ஸ்க்கு முன்னாடி ஃப்ரஷ் கிரீம் இருக்கு பாத்தியா
ஆமா
அது கொஞ்சோ ஆட் பண்ணிப்பே
அதா என்ன ஓவர் பட்டர் போட்டா எக்கு வந்து டைஜஸ்ட் ஆவாதுன்னு சொல்லுவாங்க
ரொம்ப பட்ரு இல்ல இப்ப நீ எண்ணெ தாளிக்கிறல்லா அந் த நார்மலா இப்ப நீ ஏதா போட்டு எண்ணெ தாளிக்கும் போது எவ்ளோ ஊத்துவியோ அந்த அளவுக்கு பட்டர் போட்டா போது போட்டு அந்த பேஸ்ட் பண்ணி பாரு அது அந்த சப்பாத்திக்குல்லா அல்ட்டிமெட்ட இருக்கு
ஆமா சொல்லும் போதே நல்லாதா இருக்கு பட்டரு ட்ரை பண்ணி பாக்கலா பன்னீர் தா அடிக்கடி சப்பாத்திக்கி செய்வே பாலக் பன்னீர் செய்வே பன்னீர் பட்டர் மசாலா செய்வே மட்டர்
ம் இப்ப நீ பன்னீர் பட்டர் மசாலாக்குமே எண்ணெ தா வெண்ணே தானே ஊத் துவ பட்ரு
ஆ அததா சொல்றே எக்கு வேற இல்ல அது வந்து ரெண்டுமே மில்க் ப்ராடக்ட் ஒன்னு பிரச்சன இல்ல இப்ப எக்கு கு மில்க் ப்ராடக்ட் இது வானா அந்த காம்பினேஷன் வந்து டைஜெஸ்ட் ஆகாது அப்டின்ற ஒரு இது எனக்கு அதனாலதா கொஞ்சோ அதிகமா சொன்னீயா அதனாலதா கேட்டே
ரெகுலரா சாப்ட போறது இல்லல்ல
என்னைக்கோ ஒரு நாள் தா நைட்லனால இன்னு கொஞ்சோ பயமா இருக்கு அதனாலதா இது கேட்டே யோசிச்சி பாக்க செரி பாக்
ஆமா நா வந்து என்னன்னா இப்போ எக்கு வந்து ஃப்ரை பண்றேன்ல அது நம்ம வெண்ணெய்ல லைட்டா பண்ணிக்கலா அப்டி இல்லாட்டி நீ இதுல கூட எண்ணெய் எண்ணெ இருக்குல்ல ஆயிலு அதுல ஃப்ரை பண்ணி வச் சி ஆ நீ அந்த மசாலா தாளிக்குறோ பாத்தியா அந்த பேஸ்ட் நம்ப அரச் சு வச்சுருந்தோல மிக்ஸில அத மட்டு நீ வந் து வெண்ணெய்ல வந்து தாளிச்ச அந்த ஆ ஃபேன் அடுப்புல வச்சிட்டு வெண் ணெ போட்டுட்டு அந்த மசாலாவ அந்த அரச்சி வச்ச போஸ்ட்ட அதுல கொட்டுனீனாத அந்த பட்டர் மசாலாவோட டேஸ்ட்
நல்ல ஸ்மெல்லு இருக்கு நல்லா டேஸ்டா தா இருக்கு தெரியுது
பேஸ்ட் வேற கலந்துருக்கு என்ன கஸ்தூரி மேத்தி கேள்விபட் ருக்கியா கஸ்
தெரியு தெரியுன் ஆமா ஆமா இருக்கு எல்லா வச்சிருந்தே பன்னீர் பட்டர் மசாலாக்குல்லா போடுவே பன்னீர்
ஹான் லாஸ்டா ஆஃப்பன்ன போது ஆமா லாஸ்டா ஆஃப்பன்ன போது இந்த கஸ்தூரி மேத்தி லைட்டா போட்டுட்டு ஃப்ரெஷ் க்ரீம் போட்டீன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும்
நார்த் இன்டிஷ் மெயினா வந்து இந்த கஸ்தூரி மேத்தி போடுவாங்க
ஆமா ஆமா ஆமா
அது போட்டாதா நல்ல வாசனைய இருக்குன் டேஸ்ட்டாவு அது டிஃப்ரெண்ட்டா இருக்குன்
நம்மளோட ஸ்டைல் இருக்காது ம் நல்லா இருக்கும் ம் அதனால நீங்க இருங்க மதிய என்ன சாப்பாடு
மதியான முருங்கைக்கீரை கொழம்பு முட்ட ஆம்லெட்டு அவ்ளோ தா சிம்பிள் தா இன்னிக்கி ரொம்ப பெருசு
நானு இன்னைக்கி மோர் தக்காளி சூப் இருக்கு பாத்தியா தக்காளி சூப் பண்ணிட்டு வெண்டக்காயு எக்கு ஃப்ரை பண்ண மதியோ இன்னைக்கு லன்ச் ஓவரு அதோட இந்த வடகோ கொஞ்ச ஃப்ரை பண்ணே அதோட இன்னைக்கி லன்ச் ஓவர் ம் ஈவினிங்கு கொஞ்சோ லைட்டா தூங்கியாச்சு டிவி பாத்துட்டே தூங்கியாச்சு டீ காஃபி எலா ஆ ஊருக்கா எங்க போல எனக்கு எடையில கொஞ்ஜோ கால்லா பெயினா இருந்தது ஏதோ இந்த சதப்பிடிப்பு மாரி அதுனால நா போல போனா கண்டிப்பா தொங்க போட்டுட்டு கால உக்காரனுல படுத்
அ ஆமா இந்த பேண்டேடுலான் கூட போட்டு போவாங்க ஒரு வாட்டி டாக்டர் கிட்ட போய் காமிச்ட்டு வரதுதானே
அதுதா நா சும்மா வீட்லயே நார்மலா இந்த கை வைத்தியமே பண்ணிட்ருந்த
இந்த லீவுக்கு போனுல் ல அதுக்கு கேட்ட எங்கயு போலையா அப்டினு கேட்டே சேரி கார்ல போ வேண்டிதான
காரு இப்ப ஆனு எனக்கு அவ்ளவா ஒத்துக்காது லாங் டிராவல் ஒத்துக்காது கொஞ்சோ ஒரு மாதிரி ஒமட்டிடு வ
எனக்கு சேம் அதேதா எனக்கு என் வீட்லலா அப்புடிதா ஏ பொண்ணுக்கெல்லா அப்புடிதா கஷ்டமா இருக்கு எங்கனா ட்ராவல் பண்ணாலே ஏண்டா போறோ அப்டின்ற மாதிரி இருக்கு உனக்கு அப்டிதானா
ஆமா ஐயோ கதவ அந்த கார தொறக்கும் போது ஒரு ஸ்மெல் ஒண்ணு வரும்
அத்
ஒரு என்ன பண்னுனே கண்டு புடி அந்த ஏசி க்கு அந்த ஸ்மெல்லுக்கு தாங்க முடியாது அதுக்கு ட்ரெயின் பெட்
மா ரொம் கரெக்ட் என்ன மாரி சொல் ஆமா பஸ்ஸு எனக்கு கொஞ்ச செட் ஆகல ரொம்ப லாங் பஸ்ஸு செட் ஆகாது காரு செட் செட் ஆகாது ட்ரைன் தா எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபிலா இருக்கு நல்லா ஓபன்ல காத்து வருமா
ஆ எதுமே
என்ன ட்ரெயின்ல நம்ப என்ன கொஞ்ச லாங்ல போனா புக் பண்ணிட்டு போனு சீட் இது கெடைக்கு கெடைக்காது டிக்கெட்
இல்ல ரெண்டாவது நா ட்ரெயின்லயே ஒனக்கு ஏசியதா போவே போனாலு எனக்கு அது ஃபிலிங் வேற பட் இது ஒரு மாரி இருக்
ஆமா கரெக்ட் கரெக்ட் இது ரொம்ப மோசமா இருக்கு ஏன்டா போறோ எப்படா எறங்க போறோ அப்டின் எனக்கு என்ஜாயே பண்ண முடியா தெரியுமா கார்ல போறோன எப்படா போய் எறங்கி ஓ அப்படின்ற ஒரு மாரி கஷ்டமா இருக்கு எல்லாரும் திட்டுவாங்க என்ன கூட வர்வங்கல்லா திட்டுவாங்க உன்ன கூட்டுனு போறத்துக் கூட்டு போவாமயே இருந்துருக்கலா நா அதா சொல்வ எனக்கு வேணவே வேணா வீட்லயே நிம்மதியா உக்காந்துகுவ எனக்கு அந்த காருன் சொன்னாலே போது இங்கே கொமடிடு
உம்
அதுக்காகே நா எங்கயுமே போ றது இல்லனா பாத்துக்க இங்க இங்க கூட போக மாட்ட என்ன இப்பல்லா பஸ்சூ புடிச்சு போறது ரொம்ப கஷ்டமா இருக்கா நம்ம அப்போல்லா புக் பண்ணறோ இல்லையா கார்லா இருக்க கேப் எல்லா புக் பண்ண டக்குன்னு வருது போது வசதி இருந்து நம்மக்கு என்னடா போ முடிலையே அப்படின்னு ரொம்ப வருத்தமா வீட்டுலேயே அடஞ்சு கடக்குற
கரெக்ட் தா அதுக்கு பயந்துதா நா ஊருக்கே போல
உம் பஸ்ல கூட உனக்கு ஒத்துக்காதா
பஸ்ல எனக்கு அந்த அளவுக்கு அந்த ஸ்மெல்ல அந்த ஏ சி ஸ்மெல் தா அடிக்கு இந்த ஸ்லீப்பர்லல்லா
ஆ கரெக்ட் கரக்ட் நம்ம இந்த இப்ப நம்ம இங்க கவர்மெண்ட் பஸ் இப்ப நாங்களா இங்க சம் போனோ அப்படின்னா ஒன்
இல்ல ஒரு மூணு ஹார் நா ஓகே நம்ம சிக்ஸ் டு செவன் ஹர்ஸ் டிரவல்கல்லா என்ன பண்றது
அதுதா சம்மா கரெக்ட் அதுதா சொல்றல இங்க நம்மளுக்கு பஸ்ன்னு ஒண்ணு பிரச்சன இல்ல போயிட்டு வந்துருவ சொன்ன மாதிரி ஏழு நா ஆ ஏழு அவர்ல அனாலு நா போயிருக்க அய்யய்யோ என்னால போய் முடியவே முடியல என்னால வாமிட் வரும்ன்னு சொல்லிட்டு ஆனான அ நார்த்துக்குல்லா கூட போயிருந்த அப்ப வந்து என்னாச்சுன்னா முடியவே முடியலட்டு ஃபளைட்ல ஒரு டூ ஹவர்ஸ் தா அது ஃபளைட்ல போயிட்டு வந்துட்ட எனக்கு அந்த அந்த மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன பண்றது செலவு இருக்குதா ஆனா ஏழு அவர்ன்றது ரொம்ப ஆ
போயிர்லா நினைக்கற எடதுக்கு ஃபளைட்ல பட் அதோட
செலவு அதிகோ என்னன்னா ட்ரெயின்ல போ மூணு நாள் ஆகும் அப்புறம் அங்கருந்து வந்து ஏ செவன் ஹவர்ஸ் பஸ்ல போக வேண்டியது இருக்கு சோ இந்த டிராவலிங்லா பார்த்துட்டு எனக்கு டிராவல் சிக் ரொம்ப இது சிக் ஆயிடுவ அதுக்காகவே பயந்துட்டு நா என்ன பண்ண ஃபளைட்ல போயிட்டே ஒரு வாட்டி அப்படிதா ஊருக்கு இந்த டிராவலிங் ஒத்துக்க மாட்டேங்குது ஆனா வந்த கையில பேண்டேடுன்னு சொல்லிட்டு புதுசா இருக்கு எல்லா டிரை பண்ணி பாக்க வேண்டியதுதான நீ
அதெல்லா இருக்குத இருக்குதா பட் அதெல்லா ட்ரை பண்ணல நானு இந்த பாரு அவளோ தா நெக்ஸ் வீக் கிட்ட கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சு ஸ்கூல் வேற ஓப்பன் ஆயிடூநுமே
நம்ம போறதுக்குள்ள ஸ்கூலே ஓபன் ஆயிடுது போல என்ன பண்றது கஷ்டோ நம்மள மாரி ஆள வச்சுட்டு வீட்டுல யாருமே என்ஜாய்
என்ஜாய் பண்ண முடியல ஆமா நம்மள மாதிரி ஒரு ஆள் இருக்கிறதுனாலதா மொத்த ம அவங்க அவங்களு ஹாப்பியா இருக்க முடிய மாட்டிங்குது ம் என்ன பண்றது நம்ம வேணுமனே பண்ணலல்ல
அது மோஸ்ட்லி வந்து ஒரு பிப்டி பெர்சன்ட் இருக்கு அந்த மாரிதா சொன்ன நானு எனக்கு மட்டுதா இப்டி நெனச்ச கடசில பாத்தா நெரிய பேர் அந்த மாதி சொல்றாங்க அதா கார் வச்சுட்டு இருக்கவங்க இன்னு அந்த மாரிதா இருக்கு அடிக்கடி போய் பழக்க இருக்றவங்களு அத அப்டிதா சொல்றாங்க பழக் பரவா இல்லன்னு சொல்றாங்க ஆனா அப்டி இல்ல பழக்க இருக்கவங்களு அடிக்கடி போறவங்ளுக்கு அது வந்து ஒத்துக்க மாட்ட அது வந்து மோசன் சிக்னஸ் சொல்லுவாங்க ஒன்னு பண்ண முடியாது ஒரு பேண்டைட் இருக்குல அது கூட தொப்பல்ல வந்து ஸ்டிக் பண்ணா அதுவாகு அப்டின்றமாதிரலா கூட சொல்
சொல்றாங்க ஆன நம்ம அந்த மாரி எல்லா ட்ரை பண்ணது இல்ல புதுசா எது பண்ணி நமக் ஒத்துக்கலனா என்ன பண்றது
அது ஒண்ணு ஆக போறதில்ல நா எ பொண்ணு வச்சுதா டெஸ்ட் பண்ணலா அப்டின் நெனச்சிருந்த
பொண்ண வச் டெஸ்ட் பண்ணாத உனக்கு டெஸ்ட் பண்ணி பாரு
இல்ல இல்ல பாக்லா எதோ யாருக்கொ லெமன்ல கூட எடுத்துட் போன ம் ம் எதுமே
நாங்க அதோட ஸ்மெல்லு கொஞ்ச நமக்கு நல்லா க்கானா அதெல்லா சும்மா தெரியுமா அந்த அளவுக்குலா ஒன்னு மாற்றமா தெரியல எனக்கெல்லா
சாக்லேட் இந்த புளிப்பு மிட்டாய் சொல்லுவாங்ள அது அப்டிலா கூட ந ட்ரை பண்ணி பாத்த
அதெல்லா கெடயாது அதெல்லா சும்மாதா அதெல்லா நானு வாயில போட்டுட்டுதா போவே பட் அந்தளவுக்கு இல்ல பெருசா
பாக்லா ந அந்த ம் அந்த வாட்ச் வேணா டெஸ்ட் பண்ணி பாரு பாக்லா நம்ம ஸ்கூல் வேற தொறந்துது
ஆமா நைட் டின்னர் முடிச்டியா
இல்ல இல்ல து இப்பதா சாப்ட போற ஒகேவா சாப்ட்டு அப்ரோ பண்ற நாலிக்கு பண்ற ஓகே ம் பாய் பாய்